ஹலோ ஆ சொல்லுங்க ப்ரோ
ஆ ஓகே என்ன பண்றீங்க
அதுதா சும்மாதா ப்ரோ இருக்கே
அதே சும்மாவே இருக்கிங்களா
ஆமா ஆமா ப்ரோ இன்னு ஓப்பன் ஆகல
இவ்ளோ நாளு இன்னு ஓப்பன் ஆகாம இருக்கு ஒய்
ம் தெர்ல ப்ரோ இன்னு கூட சொல்ல எப்போ ஓப்பன் கூட நெக்ஸ்ட் மந்த் ஆகு நினைக்கிறே
இல்ல இப்பதா செமஸ்டர் முடிஞ்சுதா இல்ல
இன்ஜினியரிங் எல்லாருக்கு முடிஞ்சது எங்களுக்கு எப்போ முடிஞ்சிருச்சு ப்ரோ
ம் முடிஞ்சு ஆனா இன்னு ஓப்பன் பண்ணல அப்படி என்ன காலேஜீ இந்த மாரி காலேஜ்லதா நான்லா சேரணு ஆச பட்டே
இது ஊரிஸ் காலேஜ் ப்ரோ ஊரிஸ் ஊரிஸ் ஆ ஆமா
ஹாஸ்ட்டலா இல்ல வீட்ல இருந்து
இல்ல ப்ரோ வீட் கிட்ட தா ப்ரோ எனக்கு எனக்கு காலேஜ் வந்ட்டு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்
அப்ப பிரச்சனயே இல்லையே பைக்லே போய்றுவீங்களா ஜாலிதா
ஜாலி தா ப்ரோ ஆனா நா போறதில்ல அதா
ஜாலியா போயிட்டு இந்த வயசுல போயிட்டு பொண்ணுங்களை எல்லா பாத்துட்டு
இன்னொரு காலேஜ் மாறினந்தா ப்ரோ
ஆ ஆ
இதுக்கு முன்னாடி வந்து வி ஐ டினு ஒரு காலேஜ் படிச்சே இங்க
ஆ ஆ
ஆ அங்க வந்து ஒரு சண்டே கேஸ் அப்டி ஆயிடுச்சு சின்னதா
ஓ சண்ட ஆயிர்ச்சு
ஆமா அதனால வந்து காலேஜ் போவேன்னா சொல்ட்டாங்க வீட்ல கூட நானு போல எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்டியே அப்டியே சும்மாதா இருந்த ஒரு ஒரு ஒன் இயர் சும்மாதா இருந்த ஒன் இயர்னா ஒரு சிக்ஸ் எயிட் மன்த் அந்த மாரி
அந்த மாரிலா இருந்தா கேப்ல இருந்தா கேள்வி கேப்பானுங்க கம்பெனில
அப்படியா அதுக்கப்புற தா வேற காலேஜ் சேந்த நா இந்நேரத்துக்கு காலேஜ்ஜே முச்சிருக்கணு ப்ரோ
ம் அந்த மாரி இருந்தா கொசி அந்த ஒரு வருஷத் துக்கு ஏ எதுனால என்ன எல்லா கேள்வியு கேப்பானுங்க நீ இந்த மாரிலா சொல்ல கூடாது பிரச்சனயாயிருச்சு
அஹா
எனக்கு அந்த காலேஜீ புடிக்கல
ஆ
ஆஹ் ஒழுங்கா இது இல்ல அதனால அந்த காலேஜுட் ட்டு நின்ன ம் நின்ன ஒன்னே டக்குன்னு அப்போதைக்கு வந்து கிடைக்கல சோ அதனால வேற காலேஜ்ல படிக்கிற
ஆ ஆ
அம்மா எடுக்கறதுனால பிரச்சன இருக்கும்லா சொல்ல முடியாது அந்த வருஷ கேப்பு அவுங்ளா அவருக்கு மேல எடத்துல இருந்து கேப்பாங்க
அ அ அவ அவர் தா ப்ரோ சொன்னதே எங்க மம்மி கிட்ட இந்த மாரி பி சி ஏ இது முடிக்க சொல்லுங்க பாத்துக்கலா அப்டின்னு அதனாலதா எங்க அம்மா கூட சரி படிடா இது இதுன்னு சொன்னாங்க நா சொன்ன படிக்கெல்லா போமாட்ட சும்மா நீங்க சொல்றீங்கன்னு சும்மா போய் வருவ என்ன சொன்ன செரிடா போய் சேரு மொதல்ல அப்டின்னு சேந்து ஒன் இயர் போய்ட்ச்சு அப்டியே
ம்
இப்போ செகண்ட் இயர்ஸ் திரும்பி
பரவால்ல பரவால்ல அந்த மாரி ரெக்கமெண்ட் எல்லா இருந்தோ சென்னாது
நா இது ட்ரேடிங்ல்லா பண்ணிந்த ப்ரோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அந்த மாரி
ஓ பரவால்லையா
ஆஹ் இப்போதைக்கு ரொம்ப லாஸ் ஆயிச்சு இப்போதைக்கு இல்ல பிஃபோர் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நா விட்டு விட்டுன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ட்டு திரும்பி எறங்கணு
மறுடியும்மா ஆல் ரெடி லாஸ் ஆயிருச்சு திரும்பி அப்பறோ மறுடியு எறங்கணுங்கீரீங்க
அது வந்து கொஞ்சோ டிசிப்ளினா இல்ல தா அத வர காசு வந்து நா சேத்து வைக்கணு அந்த மாரி எதாது பண்ண ப்ரோ
ம் ம்
அது எல்லாமே நா வந்து பசங்க கூட கூட்னு போயீ சுத்தறது என்ஜாய் பண்றது அந்த மாரி
அ
அ பாண்டிச்சேரி போறது கோவால்லா போன அந்த மாரி ரொம்ப இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருந்தா அப்டியே எல்லாரையு கூட்னு போய்டுவ அப்டியே செலவு பண்ணிடுவ அப் அப்டி ரொம்ப வேஸ்ட் ஆய்ச்சி ஆமா இ இப்போதைக்கு அந்த மாரி காசு இல்ல அதனால தா கம்முனு இருக்கே ஆ சம்பாதிஷ ப்ரோ
பரவால்ல பரவால்ல
லாஸு ஆச்சி சம்பாதிச்ச கூட எ ஃபோன் நா வச்சிருக்க ஃபோன் கூட நா சேல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண அந்த லெவலுக் அடிக்ட்டான ஆமா நா வந்து ஃபோர்டீன் ப்ரோ வச்சுன்னு இருந்த
ஃபோர்டின் ப்ரோ
ஆ அப்போ வந்து ஃபார்ட்டி கேக்கு எதோ விட்ட அர்ஜென்ட்டா அத வித்து ஆமா வித்துட்ட வித் வித்துட்டு அதுக்கப்பறோ எனக்கு ஃபேவ்ரெட் ப்ரோ அதல நா வீடியோல்லா சும்மா இன்ஸ்ட்கிராம்ல சின்னதா அந்த மாரி வீடியோ போடுவ அந்த மாரி அதெல்லா இருப்ப ஆ எனக்கு வந்து அவ்ளோ ஆசப்பட்டு வாங்குனது புதுசா வாங்குனது அப்போ அது வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்கு காசு இல்லன்னு அத வித் து ஓ ஏ அந்த வச்சு கூட நா ஆக்கிட்ட நல்லா ஒன் வீக்லயே தேர்ட்டிகே சம்திங் ஏதோ ப்ராஃபிட் எடுத்துட்ட
ம் ம்
அது அப்பறோ நா வந்து எல்லாமே ஆச்சு நல்லாதா இருந்ச்சி திரும்பி ஏதாவது வந்து பசங்க கூட போறது இப்டி பண்றது அப்டி பண்றது
ம் அத சம்பாதிச்சு நல்லா நீட்டா இருந்தா இந்நேர வேற லெவல்ல இருந்துருக்கலா
ஆமா ஆமா
ம்
சம்பாதிக்க தெரிது சேமிக்க தெரில எனக்கு அதா ஆமா நா இது வந்து த்ரீ இயர்ஸா ப்ரோ நா ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே இதெல்லா நா கத்துக்குன கொஞ்ச கொஞ்சமா
ஆ பரவால்ல ப்ரோ சேர்மாருக்கறது அப்டிங்கிறதுலா எல்லா ப்ரோ எனக்குலா இத்த இவ்வளோ நாளா இருக்க அதல்லா ஒண்ணுமே தெரியாது
ஆ
ம்
ஆனா நல்ல இது தாம் ப்ரோ அதுவு ஆனா வந்து பேஷண்ட்டுதா பொறும இருக்கணு ரொம்ப ஆமா நீங்க வந்து என்னடா காஸ் போயிச்சே ஆ ப்ரோ நீங்க பத் தாயிர சொல்றீங்க ப்ரோ நா நார்மலா அதில் ட்ரேட் பண்ணுவனே அம்பதாயிர அறுவதாயிர ப்ரோ அந்த மாரி வச்சு ஓகேவா அது வச்சு பண்ணுவ எனக்கு வந்து அவ்வுளோ வேணா மூணாயிர நாலாயிரலேந்து வந்தா போதும்னு அப்டியே ஸ்விங்கு பண்ணுவ ஸ்விங்குனா ஸ்பாட்ல ஒன் அவரு டூ ஹவர்ஸ் அந்த மாரி ஓகேவா அந்த மாரி பண்ணி பண்ணி அப்டியே கொஞ்ச கொஞ்ச சேத்து ஒன் வீக்ல ஒன் டைம் தா அது காசு வரு அக்கௌண்ட்ல இது பண்ண முடியு நா பண்ணது வந்து எக்ஸ்னஸ்னு அது வந்து பாரக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட்
ஓ ஓகே ஓகே ஆ
ஆ அப்டின்னு நல்லா பண்ண ப்ரோ நல்லா பண்ணின்னுதா இருந்த வெளியவே வரமாட்ட ப்ரோ ஒன் வீக் வி வீட்லயே இருப்ப அதுவே பாப்ப ஒன் ஒன் வீக் வெளியே சுத்துவ அப்டிலா இருப்ப வீட்லயே கேப்பாங்க என்ன தாண்டா பண்ற ஏண்டா வில் உள்ளியே இருக்கேன்னு என்ன கேக்காதீங்க எதுவுன்னு சொல்லிடுவ வீட்ல கொஞ்ச செல்லம் ப்ரோ எதுவும் கேக்க மாட்டாங்க அப்டி இல்லல்ல மூணு பைய ப்ரோ ஒரு அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு அண்ணா வந்து இது இது கோழி லோடி இருக்குல்ல ப்ரோ
ஆமா
அந்த வண்டி ஒரு மூணு போட்டுக்காங்க ஈச்சரு
ஓகே ஓகே ஆ
அத மேனேஜ் பண்ணிக்கறாங்க அவரு
அவ்ங்க ரெண்டு பேர்ல கேக்க மாட்டாங்களா
ஆஹா அவ்ங்க அவ்ங்க அவ்ங்க வேல பாத்துன்னு இருக்காங்க ப்ரோ அவ்ளோதா கேட்பாங்கன்னா இன்னா அப்டியா ஆ சரி ஆ அவ்ளோதா
இப்பதா உங்க அம்மா சொல்லிட்டு பார்ரா உன் தம்பி இப்டி பண்ணிட்
ஆஹா அம்மா அப்டி சொல்ல மாட் ஒரு வாட்டி அப்டி சொல்லி அச்ட்டா எங்க அண்ணே அது அதுக்கு இல்ல நா வண்டி எடுத்துன்னு போய் விட்டுட்டே பஸ்ஸுல அது பஸ் புரியுதா யா ப்ரோ என்துது நெறிய்ய இதான் ப்ரோ பராப்ளம் பிரச்சன நெறிய்ய ஆயிடும் இங்க இருக் கூட இருக்குற சர்க்க துல அந்த மாதிரி கம்முனு இருக்க மாட்டாங்க உசு பேத்து விட்டுருவாங்கள ஏதாவது ஆயிடும் ஆ அது இதாயட்டு ஆ எங்க அண்ணே
இதான இனி மேல் அவே கூட சேந்துகிட்டு செட் ஆகாதுன்ட்டு
ஆமா ப்ரோ நானும் நவுருனு தாருக்கே இப்ப கூட அல்லோட ஆளா தான் இருக்கேன் நா கூட இப்போதைக்கு யார் கூடயுசேர்றது இல்ல ஆனா சேர்றேன் நிறைய பேர் இருக்காங்க
உம்
உசு பேத்தி விட்டுருவாங்க எதாவ்து ஒண்ணு இந்த மாரி
உசுப்பேத்திட்டா நம்ம அமைதியா இருந்துக்கணு போ இவே நம்மள உசுப்பேத்து விடுறான்ட்டு
ஆமா அது அந்த டைம்ல இது ஆவாது ப்ரோ
இது படிக்கிற காலத்ல வேணா‌ உசுப்பேதுனா அவன போய் அடிக்கிறது புடிக்கிறது நா லாம் படி ச்ச காலத்துல போலீஸ் கேஸ் நிறைய ஆயி என்ன கேஸ் போல உள்ள தெரிஞ்சரு இருந்தாரு ஏண்டா தேவலாம எதுக்குடா அப்டி பண்ணிட்டு திரியறன்னு ரெண்டு அடி அடிச்சு
நா சொன்னே ல்ல ஃபோட்டின் ப்ரோ வச்சுருந்தேனு அது நா ஃபோட் டின் ப்ரோ வாங்கி புதுசு ஓகேவா காலேஜ்ல தான் எனக்கு பிரெண்ட் ஒருத தெரிந்தா இந்த மாரி வீடியோ எல்லாம் புச் சின்னு இந்த மாதிரி இது பண்ணுவே ஃபோட்ட லாம் புடிக்கலாம் நா போன் குடுப்பே ப்ரோ எல்லாருக்கும் நா வந்து பேக்ல வச்சிருவேன் சில டைம் பேக்ல வச்சுனா போன் வந்து பாத்தா இல்ல
காணா
காணும் ஒரு லட்சத்து இருபதாயி ரூவான்னு வாங்குனது அது நியூவா போ இதென்னடா ஃபோன் காணம்னு நா வந்து தேடுன்னா அதுக்கப்றோ ஸ்டேஷன்ல கம்ளைண்ட் கொடுக்கலாம்னு போயிடடே ரெண்டு நாள் விட்டே கேப் கெடச்சரும்ன்னு தேடினே பசங்கள எல்லா வச்சு காலேஜ்ல தேடுனே கெடக்கெல அதுக்கப்றோ ரெண்டு நாளுக்கு அப்றோ கேஸ் கொடுக்கலாம்னு வரக்கும் போனே நா சீனியர் ஒரு பையே இருந்தான்
ஆ
னியர் அவே அவே அவரே கையில நா பாத்துட்டே ஃபோன் அது எந்துதா லைட்டா ஸ்கிராச் சிருக்கு கீழ விழுந்தது நா பாத்துட்டேன் அது என் ஃபோன் தா அவே இல்ல உன் ஃபோன் மாதிரி ஒரு போன் தானா இருக்கு ஆயிரோ போன் இருக்கு
ஒண்ணுமே இல்ல இஎம்ஐ நம்பர வச்சு கண்டுபுடிச்சன்னா கண்டுபிடிச்சரலா
ஆ ஏ போன் அவே கையிலேயே கொடுக்க மாட்டுதா ப்ரோ டென்ஷன் ஆயிட்டே நானு பெஞ்ச தூ க்கி அஷ்டே இது தொண்டே அண்டே ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு
ஐய்யயோ
அதுக்கப்பறோ அவே போய் கேஸ் குடுக்க இன்னென்னமோ ஆச் சேர்ரி ஆனா எஃப் ஐ ஆர் எல்லா ஃபைல் பண்ணல காஸ் குடுத்துட்டாங்க எங்க வீட்டுல அவுங்களுக்கு இதாயிட்டே
இல்ல எங்கதுல வந்து காலேஜுக்குள்ளயே முடிச்சிருவாங்க ம் இதுக்கு மேல ரவுடிச அவ ஏதாவது ரொம்ப இதாயிட்டான் அப்டிங்கிற பட்சத்துல நாங்க போறது தனியா அடிக்க மாட்
ச்சி ப்ரோ ஆ அது வந்து தொட் ஆ ஆ கேங்கா நட
இப்ப பா கேங்
ப்ரோ நான் அடிக்க கூட இல்ல ப்ரோ சும்மா அது என் போனு கையில குடுன்னு சொன்னா அவ்ளோதான் ப்ரோ அவ வந்து நான் நீ அப்டின்னு என்ன தள்ளி விட்டா நான் எனக்கு கோவம் வந்துச்ச அவள்தான் அந்த பெஞ்சு உக்காரற பெஞ்ச இருக்கும்ல ப்ரோ அத தூக்கி நா இப்டி சுத்துன அவன் தொண்டில அது வீந்துச்சு டங்குன்னு அவ்வளோதான் ஆமா ஒரே செக ஒரே செகண்ட் தான் அவ்ளோதான் காலி அவன் ஒன்னும் ஆல அவன் கீழ வீட்டான் அது அப்பறோ கத்தினே இருந்தா ரொம்ப முடியலன்னு எனக்கு ஒரு பயம் என்னட ஆயிடுச்சு ஏதாவது ஆயிடுச்சான்னு நானே அவன போய் தூக்குறேன் ப்ரோ என்ன ஆச்சு பா என்னா ஆச்சுன்னு அதுக்கப்பறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அது ஏதோ தொண்டையான்ட ஏதோ ஒடிஞ்சிருச்சா அது எதோ சொன்னாங்க
ஆமா ஆமா தொண் நல்ல வேலை அது இதாச்சுன்னா அவ்ளோதான் உயிரே போய்டும்
ஆமா ஆமா அதுக்கப்புறம் இந்த மாரி ஆமா ப்ரோ அவன் வந்து கண்ணுலயே எனக்கு காட்ல அவன அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ எங்க அம்மா எங்க அண்ண
ன கொடுத்தான
இல்ல இல்ல போன்லாம் வந்துச்சு நான் அப்பவே எத்துக்குனே என் போன இந்த மாரி காலேஜ்கே போலீஸ் வந்தாங்க இந்த மாரி பேசுனாங்க
ம்
ரெண்டு பேர் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வந்தாங்க ஸ்டூடெட்னாலதான் நான் எஃப் ஐ ஆர் பண்ணல ஸ்டேஷன் கூட்டு போல சப்போஸ் இவன் ஸ்டூடெட் இல்லாம இப்டி இருந்தா நான் எப் ஐ ஆர் பண்ட்டுதான் உங்க கிட்ட பேசுவேனே இன்னொரு டைம் இந்த மாரி ஆகக்கூடாது என்னன்னமோ சொன்னாங்க ஆனா அந்த பைய க்கிஸஇந்த மாரி ஆயிச்சு அவங்க இல்லாதப்பட்டவங்க இப்போ நீங்க தான் அவுங்களை பார்க்கணும் அவுங்க எவ்ளோ அவனுக்கு செலவானோ நீங்க தான் பாத்துக்கணும் சொல்ட்டாங்க
ம்
அதனால வி எங்க அண்ணனும் அம்மாதா இவ்ளோ ஒரு போதிய அமௌண்ட் இவ்ளோனு அவங்களுக்கு குத்துட்டு இது பண்ணிட்டாங்க கோடி இல்ல ப்ரோ போதிய அமௌன்ட் அவங்களுக்கு ஆ போதிய கோடி எல்லாம் என்னா ப்ரோ அ அந்த மாரி அது முடிச்சுட்டாங்க அது அப் ப்றோ அங்க இருந்தா எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுமோ ஒரு பயம் அவங்களுக்கு இப்போ அவனை நான் அச்டேன்னு ஆமா ஆமா அதனால எங்க வீட்ல வந்து வேணா நீ காலேஜ்யே போவதனு சொல்லிட்டாங்க எனக்கு அது ஹா ப்பிதான் காலேஜ் போகாம இருக்குறது அதனால நானும் வன்டேன்
சேர் கட் பண்ணிட்டு வர நிஷம் கூப்பிட்டுங்களா பத்துநிமுஷம் ஆய்ருச்சி
ஆ ஓகே ப்ரோ ஆ